ஆமா ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
இங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்டாச்சா
சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சி என்ன சாப்ட்டீங்க
ஆ நா வந்து சாம்பார் சாதம் நீங்க
இல்லிங்க நா வந்து கறிகொழம்பு சாப்ட்டே
ம் சேரி சேரி
எடுத்துக்க மாட்டீங்கன்னா
ஆ இல்ல எனக்கு புடிக்காது அதுனால நா சாப்ட மாட்டே
ம் எப்பமே இப்டிதானா
ஆமா சின்ன வயசுல இருந்தே அசைவம்னா புடிக்காது அதனால வந் து நா சாப்ட மாட்டே சின்ன வயசுல இருந்தே எனக்கு பழக்கல அதனால இப்பயு சாப்ட்றது புடிக்க மாட்டேக்கிது அதனால நா சாப்ட்றது இல்லங்க
ம் சேரிங்க சேரிங்க
அப்பறோ உங்க தம்பி எப்டி இருக்காங்க
ஆ தம்பி நல்லா இருக்காரு அவருக்கு திருமணோ வச்சிருக்கோ
அப்டிங்களா ஆ இப்பதா கல்யாணோ ஆக ஆக போதுங்களா அவங்களுக்கு
ஆமா ஆமா இப்பதா ஆகப்போது மாமா பொண்ணுதா பாத்துருக்கோ
ஆ அப்டிங்களா பொண்ணு எல்லா பாத்து முடிச்ட்டீங்களா
ம் பாத்து முடிச்சாச்சி என்ன மாமா பொண்ணு தா பாத்துருக்கோ நிச்யதாத் நிச்சியதார்தலா முடிஞ்சிரிச்சி
ம் அப்டிங்களா சேரி சேரி நல்ல விஷ்யோந்தா
ம் அதா எல்லாருக்கு கூப்டல்லான்னு பாத்தே இங்க வந்து ஒரு மாரி சின்னதா பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால யார் ஓகே யாருன் சொல்
அப்டிங்களா அதெல்லா ஒரு பிரச்சனையு இல்ல நல்லபடியா முடிஞ்சிச்சுங்களா
ம் நல்லபடியா பொயிட்ச்சு நல்லபடியா முடிஞ்ச்சி
அதுவே நம்ளுக்கு போது அது நம்ம அது நம்ம கூப்லன்றதுக்லா எது‌ நல்லபடியா போச்சுனா அதே சந்தோஷோ தா
ம் ஒங்க தம்பி என்னா பண்றார்
ஆ எங்க தம்பி வந்து இப்பதா வேல செஞ்சிட்ருக்காங்க
ம் அவுங்ளுக்கு எதுவு பாக்கலையா
ஆ இல்லல்ல இப்பதா எனக்கே திருமண ஆச்சு இல்லைங்களா அதனால ஒடனே எப்டி அவுங்ளுக்கு பாக்றது கொஞ்ச நாள் ஆகட்டுன் சொல்லிருக்காங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷோ அந்த மாரி ஆகட்டு அதுக்கப்றோ பாத்துக்லா அப்டின் சொல்லிருக்காங்க தெரில எப்டின்னு இந்த வருஷோ முடிச்சவனே வேணா அடுத்த வருஷோ யோசிப்பாங்கன்னு நெனைக்றே
அதுவு இப்ப காலகட்டத்துக்கு எல்லாமே பாக்க வேண்டியது இருக்கு முக்கிய திருமணத்துக்கு இதுக்கே வந்து கொஞ்சோ கொஞ்சோ ஓடிட்ருக்கு அத வர இன்னு துணி வேர எடுக்கவே இல்ல யாருக்குமே இதுக்குமேலதா போய் எடுக்னு
ஆ பொண்ணுக்கு எடுத்டீங்களா பொண்ணுக்குலா எடுத்
ஆ பொண்ணுக்கு எடுத்தாச்சி அத நிச்சியதார்த்துக்கு எடுத்து குடு தோ ஒரே ஒரே ஒரு பொடவ மட்டு எடுத்துடாங்க ஆரஞ்சு திராட்ச மா மாரி இருந்துச்சு பொடவ ஒரு சரி அங்கெல்லா பாத்து எடுப்பா
ம்
ம் நீ நல்லாருந்தச்சி இப்ப மீதி இருக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே எடுக்கனு எங்களது வேற வந்து கூட்டு குடுப்போமா அதனால நெறையா எடுத் கொஞ்ச பேருக்கு துணியெலா ம் ஒங்ளுக்கு அந்த மாரி எதுவு இல்லையா ஒங்க மேரேஜுக்கு கல்யண ஆயிட்ச்சி நீங்க தனியா
இல்லையே நாங்களு எல்லா எடத்து தருவோ தா அத்த மாமாவுக்கு முக்கியமானவங்களுக்கு எல்லாருக்கு எடுத்து தருவோ தா ஏனா திருமணனாலே அதுதானே நம்ம வேண்டியவங்களுக்கு எல்லார்கு மே புத்தாடலா எடுத்து தருவோ கொழந்தைங்களுக்கு சின்ன பசங்களுக்கு அந்த மாரி யாருக்கு எடு க்கல ஏனா சூழ்நெல அது அமையல பெரியவங்க வரைக்கு முக்கியமான பெரியவங்களுக்கு அப்டியே எடுத்து குடுத்துட்டோ பத்திரிக்க வெக்கம்போதே அப்டியே எடுத்து எடுத்து குடுத்துட்டோ எங்களுக்கு எப்டின்னா இப்ப தாய்மாமா அத்த அவுங்ளுக் கலா தா வந்து முன்னாடியே எடுத்து குடுத்துருவோ
ம்
சொந்தக்காரமானவங்களுக்கா மண்டத்துல திருமணம் முடியுது இல்லைங்களா அப்ப வந்து வாழ்த்து சொல்லி குடுக்ற மாரி குடுத்துட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாத வாங்குவோ
எங்க நாங்க வந்து அப்டிலா எதுவு பண்ணறது இல்ல நாங்க பத் சம்பத அப்பயே குடுத்துர்ணு எல்லாருக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கோ அது தா எங்க போய் எடுக்லா அப்டின் சொல்லி எல்லான்ட்ட பேசிட்ருக்கே ஒங்களுக்கு எதனா தெரிஞ்ச கட வேற மாரி இருக்கா
ஆ ஆமா இப்போ நீ் நீங்க வந்து பட்டு துணில்லா எடுப்பீங்கல்லையா அங்கே வந்து கேட்டீங்கனாலே நம்ம நம்ம எவ்வளோ காசுக்கு கேக்குறோமோ அந்த மாரி புடவைங்க எல்லா எடுத்து தருவாங்க நா கேட்டு பாக்குறோ எனக்கு கடை தெரியு ஆனா அதோட பேர் வர்ல நா வேணா எ தம்பிட்ட வேணா கேட்டுவேணா சொல்றே ஏனா அங்க வந்து வே குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம மொத் த்தமா எடுக்கும் போது இன்னு விலைகள வந்து குறைச்சி தருவாங்க அப்டின்னு சொல்லிருந்தாங்க நா வேணா அந்த கட பேரு வேணா நா கே ட்டு நாளைக்கு உங்களுக்
ஆ செரி செரி இதுவு கேப்போ எங்களுக்கு ஒரு
ஆ
பண்ணி வச்சிருக்கான் இப்ப நிச்சதாத்துக்கு புடவ எடுத்தம்ல அங்கே பொடவ நல்லா இருந்துச்சு பெண்கள் ஆமா பெண்களுக்கல்லா அங்கே எடுத்துருவோ அப்டின்னு ஒரு சிந்தன போயிட்டு இருக்கு ஆனா அது வந்து இன்னு முடிவா எது முடிவு பண்ணல அ அங்க நிறையான புடவைகள் நறைய இருக்கு கம்மி ரேட்ல அது மாரி அதனால அங்கே எடுத்துருவோ அப்டின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கே கனால தா அது ஒரு ஐடியாவு வச்சுட்டு இருக்க்கே நானு ம் ஆ ஹலோ ஹலோ உங்களுக்கு அந்த மாரி என்ன இருந்தா சொல்லுங்க போய்ட்டு நம்ம எடுப்போ இல்ல ப்ராப்ளம் இல்ல ஆண்களுக்கெல்லா வந்து இங்க மதஸானு ஒன்னு டிநகர்ல இருக்கு கடை அத அப்பற எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கோ நாங்க அங்க வந்து சில ஐட்ட சில பொருட்கள்லா வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு அப்டி ஒரு நியூஸ் சொன்னாங்க அதே மாரி சின்ன சின்ன பசங்க எல்லாங் கூட இருக்காங்க அவுங்களுக்குல்லா வந்து பெண்களுக்கு தனி ஆண்களுக்கு தனின் சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கோ எங்க அண்ண அரகன்னு சொல்ட்டு ஆவடில ஒன்னு இருக்கு அங்க போயிட்டு பெண்களுக்கு தேவையான பெண்களுக்கான பெண்கள் கொழந்தைங்களுக்கு தேவையான வந்து அங்க வந்து வாங்கிக்கலா அப்டின் சொல்லி முடிவு